பிள்ளைய பசிங்க என்ன பண்றது அடியெல்லாம் வாங்கிக்கிணுதான்
ஐய ரசிக்கலாம் முடியாதுங்க பஸ்ட் குழந்து அப்படிதான் இருக்கும் உங்கலுக்கு ரெண்டா குழந்தவந்து வந்து பாருங்க அவன் அவனை அடிப்பான் அவன கில்லுவான் கத்துவான்
அப்டிதான்ன ஒரத்தெரத்தங்க அப்படித்தான் அடிச்சுக்குங்க
அண்ணா நீங்க அது பொண்ணா பறந்தா பிரச்சனை இல்லைங்க எனக்கு ரெண்டும் பையன் ஐயயோ ஒரு ஒரு சின்ன பொருள கூட ரெண்டு பேரும் வுட்டு தந்துங்க மாட்டன் கானுங்க கத் எனக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்கும் மண்டை வெடிச்சு செதறிடம் போல இருக்கும் அவ்வளோ கடுப்படிக்கும்
ஆமா ஏன்னா வந்து உங்களுக்கு வீடல அது ஒடையும் எல்லாரையும் பெரியவங்கல்லாம் பார்த்துக்கணும் அந்த சின்ன வயசுலையும் பார்த்துக்கணும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா
ஆனா எங்க மாமியார் சரியயிட்டாங்க இப்ப முதல்லான் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்கடாப்பா யூவ்ரின் படுத்த படிக்க யூவ் யூரின்வேர இதுதான் போட்ணு இருந்தாங்களே யூரின்பாய் பேக்கு இப்ப ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவங்க நல்லா ஆயிட்டாங்காப்பா ரொம்ப கஷ்டம்நான நல்லா நனக்கிறாங்கனுன நல்லா ஆட்டாங்க கிலியரவே ஆயிட்டாங்க
அது சரி
ஐயோ அவங்க நான்னு அதும் சொல்றேன் லைஃப்ல கஷ்டபடும்போது நானு அவ்வ என் பையன் பெரிய பையன்ம அது ஒரு அஞ்சு மாசத்துல அதோட அவன வெயட்டு வச்சுந்தேன் இவ எங்க அம்மா ரானை உங்களுக்கு தெரியும்மா தெ
என்னது பிராணையா
கானை ஆமா
மா தெரியலம்மா எந்த ஊரு கிட்ட இருக்கு
ஆமா நீ என்ன சொல்ரிங்க மயிலாடுதுறைையில நா வந்து மேப்ல தான் பாத்துக்கறே
ஆ ஆ கூகுள் மேப் போய் சர்ச் பண்ண வேண்டியதா நம்ம போன் பேசனதுக்கு அப்புற அப்புற
நா மயிலாடுதுறை எல்லா மேப் தாங்க உண்மையாவே பாத்துக்றே இன்னைக்குதா அத்திப்பட்டி அழியாத ஊருங்க சின்ன கிராம்மா ஆர்வேத தா
ஆ விழுப்புர எனக்கு தெரியு உங்களுக்கு மயிலாடுதுறையு இப்போ டிஸ்ட்ரிக் ஆயிடுச்சு முதலல்லன்னா ஒரு கிராமம் தா இது டவுன் தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆவே கிட்டாங்க உங்க விழுப்புரம் எப்டி டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த மாரி
அப்படியா
ஆமா பேமஸான ஊரு தா மயிலாடுதுறை
உந்து பேமஸானடுங்க மயிலாடுதுறைன்ற த இது பண்ணிக்கிலாம் ல மேப் ல விழுப்புரோ
பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க
மேப்ல நான் எங்க டென்த் படிக்கும்போது மேப்ல மேப் பண்ண தெரியாது உதவாங்கன்னு பாரு அய்யயோ செம்ம உத வாங்கிக்கிருங்க நானு ஒரு மேப்புக்கு உண்மியாவே எனக்கு தெரியாது பேர மாத்தி அந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து நா இப்போ இருக்கிற மாரிலா அப்ப நாலேஜ் இல்ல காலேஜ் போனாலத ஓரளவுக்கு மெச்சூர் வந்தது
கல்யாண
நீங்க எங்க படிச்சீங்க இல்ல இல்ல காலேஜ் போம்போதே ஓர் அளவு மெச்சூர் ஆயக்கன்னனு வச்சுங்க
நா வந்து ஸ்கூல் வந்து எங்க மயிலாடுதுறையில தா படிச்சே காலேஜும் வந்து மயிலாடுதுறை பக் பக்கத்துல உள்ள கிராமத்துல படிச்சே
ஓகே முடிச்சீங்க எப்ப கல்யாண ஆச் சு வேலைக்கு போனைங்களா
கல்யாண ஆவ்னது ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு
ஓ இருவது என்னோட ரெண்டு வருஷனா பின்னாடி ஓகே தா எனக்கு இருவதுங்க கொரோனா மேரேஜுங்க ஏங்க நீங்க வேற ஏன் இதலா கேட்டீங்கன்னா வச்சுங்களா அவ்ளோதா
சரி அவ்ளோ அவசரமா எதுக் கு கொரோனால போயி கல்யாணம் பண்ணீங்க கொரோனா போனதுக்குப்புற கல்யான பண்ண வேண்டியது தான
கொரோனா எங்க இரண்டு வருஷ போச்சுங்க ரெண்டு வருஷ கழிச்சாங்க கல்யாண பண்ண முடியு என்ங்கேஜ்மெண்ட் நாளைக்குங்க எனக்கு இன்னைக்கு இ போட்டாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை எனங்கேஜ்மெண்டக்கு போய் சேரி கீரி எல்லா எடுத்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாமே வாங்கிட் வந்துந்தாங்க
நல்லா புருசன்னு பொண்டாட்டியு நல்லா வந் து கொரோனாலே மாட்டிக்கிட்டீங்க போல வெள போவோம்ம வீட்லயே
அதன நாங்க ஹனிமூன்லா போலனு ஒரு பிளான் எல்லா பிளா போயி எல்லா போயி
அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்கலோ
ஆமா கல்யாணக்கு முன்னாடி போய் எனங்கேஜ்மெண்ட் முன்னாடி பொண்ணு பாத்துு முச்சோடனே நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோ
அது சரி அப்பனா பயங்கர பிளானிங் இருந்திருக்கு கடைசியில கொரோனா வந்ததுனால எல்லா போயிர்
ஆமா என்ன வந்து இவரு கேரளா கூட்டின்போர சொன்னாரு நம் ஊட்டி போலாம் கொடைக்கா ஒரு வாரம் ட்ரிப் போட்ருந்தோ எல்லா ட்ரிபூ சொதப்பி எனங்கேஜ்மெண்ட்ல முடிஞ்சு எனங்கேஜ்மெண்டே ஒரு பத்து பேர் வச்சு தா எங்கேஜ்மென்ட் பண்ணாங்க
ஆஹ் வா அது சேரி
கல்யாண கோயில்ல குலதெய்வ கோயில்ல கல்யாணத்த வச்சுட்டாங்க அவுங்க இருந்தாலுமே ரிசப்ஷன் நடக்கல ஒரு ஒரு பயத்தோட எப்படி சொல்றது ஒரு ஜா அது எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வார வாரம் வாரம் வந்து என்ன பாக்க வருவாரு எங்க ஊருக்கு அவரு அங்கேருந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாரு பெயிண்ட் வச்சு விடுவாங்க அப்பல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் ட்ரவல் பண்ணணும் ரெண்டு தடவை போக கூடாதுல்ல காலைல வருவாரு வரும்போது பெயிண்ட் அடிப்பாரு அத நா மண்ணால வச்சு அழிப்பேன் எங்க வீட்டு இல்ல அழிஞ்சு மறுபடியும் ஒரு அனுப்புவோம் திரும்பி ரிட்டன் அந்த மாதிரிலாம் இருந்தாரு அப்ப வந்து எப்படி சொல்ல துங்க ஏ ஏ ஏ அதாவது சொல்லியா அது எப்படின்னா வச்சுக்கீங்களா எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசல நான் தான் என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணேன் இங்க இங்கக்காவே தா கேட்டா கொடுமையா இருக்கும் அவரு எனக்கு போன் பண்ணல எதுவுமே பண்ணலங்க நம்பர் வந்துருச்சு என் கைக்கு வந்துருச்சு அவருக்கு என் நம்பர் தெரியாது ஆனா அவரு கேக்கல எனக்கு ஜாதகம் பாக்குறாங்கள இதுல இவரு நம்பர் தான் குடுத்துகுறாங்க போலருக்கு நா என்ன பண்ண எனக்கு மொபைல்லாம் தெரியாதுங்க நான் மொபைல்லாம் யூஸ் பண்ண ட்டான் பட்டன் ஃபோன் தான் என்னுது நா என்ன பண்ணேன் அப்பதான் வந்து எங்க பெரிப்பா வந்து அவருடைய பழைய மொபைல்ல எனக்கு கொடுக்குறாரு அன்னைக்கு கொடுத்துட்டு போறாங்க பொண்ணு பாத்து முடிச்ச உடனே ரெண்டு நாள்ல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் மெசேஜ் பண்றேன் வாட்ஸ்அப்ல போயிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்ல போயிட்டு சரி தெரியாத பேசலாம் சொல்லிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் தான் பண்ணேங்க நா ஹிவான்ஸ் வச்சுக்கிறல அதனால வந்து கண்டுபிடிச்சிடாரு அவரு
அது சரி
சரி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நா யாருன் தெரியுதா கே க்க எங்க அது கூட தெரியதா யாருங்க அப்படின்ற நீங்க ங்க என் வைஃப் ஆக போரிங்க அப்படின்டாரு
ஹ ஹ ஹ ஹ ஹ
லா அட ச்சா இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க மண்டைல இருந்த கொண்டய கண்டுபிடி எப்படி கண்டுபிடிச்சீங்க ஏங்க நீங்க தான் டீப்பில இது டீப்பில வச்சு
இப்படி தெரிஞ்சிருந்தா மாத்தி வச்சிருந்திருக்கலாம் கடைசில நம்மதான் டம்மியா இருந்துருக் போம்
ஆமாங்க அப்பல்லாம் இந்தளவுக்கு கூட மொபைல் யூஸ் பண்ண தெரில எனக்கு அதான் ஒண்ணு கிராமத்துல இருந்ததுனால வந்து ஃபோண்ணு அதுலாம் எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு பொண்ணு வந்து ஒழுக்கமா வளரனும் என்ன வுமன்ஸ் காலேஜ்ல தான் போட்டாரு வுமென்ஸ் காலேஜ்லயும் ஃபோன்லா அலோடு கிடையாது பசங்காங்க யாரும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அத பத்தி சுத்தமா தெரியவே இல்ல அதான் உண்ம
உம் ம் அது சரி இப்ப நாலேஜபிள் வந்துருச்சு இந்த ரெக்கார்டிங்க்கு சேர்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க
ஆமா அப்பல்லாம் ஃபோன பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க சுத்த வேஸ்ட்டு மக்கு நானு ஃபோன பத்தி தெரியாது இருந்ததும் ஒரு விதத்துல பாத்தா நல்லது ஏன்னா நா ஒழுங்கா வளந்து கல்யாணம் பண்ணுனால ஓரளவுக்கு நல்ல மாப்ளைய கல்யாண பண்ணன்ற மாதிரி ஒரு ஐடியா அவ்ளோ தான் இதுவே நா ஃபோன்லாம் கிடைச்ச ஒரு வேள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கலான்னு தெரியல எனக்கு ஏதோ அப்பா அம்மாக்கு அவுங்க மனசும் கஷ்டப்படாதே
உ கல்யாண வாழ்க்க எப்டி போயிட்ருக்கு நல்லபடியா போயிட்ருக்கா
ம் நல்லாதா போது நல்ல ஹஸ்பண்ட் தா நல்லா பாத்துப்பாரு ஆ கோவமே அதிகமா வராது அவருக்கு நா தா அவர போட்டு நல்லா திட்டுவே செம திட் திட்டுவங்க
உம் நம்ம புள்ளைய வளக்கற வரையு புருஷன தித்திக்கிட்டே தா இருப்போ ஏனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு
அதுதாங்க கரட்டா சொல்றீங்ளே எங்ளுக்குள்ள அந்த கல்யாணாயி அந்த ரெண்டு வருஷோ அந்த கொழந்த பொறக்கறது மூமெண்ட்ஸு கொழந்த பொறந்து ஒன்னியர் வரைக்கிமே அதாவது ஒரு கொழந்த இருக்கற வரைக்கி எனக்குள்ள சண்டையே வராதுங்க உண்மையா வெளிலா சொன்னா வந்து இவ்ளோ சந்தோஷமா இருந்தீங்ளா நாங்க அவ் ளோ ஒரு சந்தோஷமா இருந்தோ ரெண்டு பேரு எங்ளுக்குள்ள ஒரு சின்ன என்ன அவ்ளா ரசி ச்சு ரசிச்சு எங்க வீட்டுக்கார் வந்து என ரொம்ப நல்லா பாத்துபாருங்க
ம்
என்ன ரொம்ப நல்லா தாங்னாரு அப்படி இருந்த மனுஷ இப்ப ரெண்டு பசங்க பெத்துட்டு கால்ச்சு மூச்சின் கத் தீன் கடக்கறங்க உண்மைய சொல்லப்போனா
ம் அது
ஆனா நீங்க எப்டின் தெர்ல உங்க உங்க வீட்டுக்கார் எப்டி அவர் வந் நா மட்டு பேசினே இருக்கற நீ எதுவு சொல்ல வே இல்லியே ஓ நா நான் ஸ்டாப்பா பேசறனோ நா கொஞ்ச நல்லா பேசுவே
நீங்க நல்லா பேசறீங்க அதனால நா ரஸ்சிட்ருக்கே உங்க ஹஸ்பண்ட் எப்டி ரசிப்பாங்க
ஹ ஆமாங்க எங்க வீட்டுக்கார் ஊமங்க பேசவே மாட்டாரு நீங்க வேற ஆனா சும்மா வரு பேசவே மாட்டாருங்க ச ய அதவிட எங்க மாமனார் மாமியார்ல்லா அத்த மாமான்ல்லா கூப்ட மாட்டாரு அவரு வாங்க போங்க வாய்லருந்து வார்த்த வரத்தே தெரியாது செம்மைய கலாய் மா எங்க அம்மால மா அவரு என்ன வாமா வாங்கன் கூப்டாராமா அப்டி கேப்பாறாமா கூப்டாரும்மா உ அன்னையார் இர்ந்தாரில்லமா அதது உ காதுல வந் தெரியிதா இல்லையா ஆக்சனா தெரியித இல்லையா இல்லெல்ல உண்மையாவே அவர் பேச உங் கூப்புட்றாருங்க வாங்க அதாவ்து அவங் பேசறது எனக்கு கேக்காது அப்டிதா சார் வாங்க அப்டின்ற மாரி டி ரெஸ்டோரண்ட் வ நீப்பிோக்கந்து பாரு போ அம்மா டீ ரஸ் கேத்து புவவியா போ ஓ ஒருவக்கார அம்மா த்தோர ஆால்்கதி
தூங்குன புள்ள முழ்ச்சிருச்சா இல்ல தூங்கு
அவ தூங்குரா நைட்டு தூங்க மாட்டா சிவராத்திரி பாரு அவுங்கப்பாக்கு வந்து இப்ப இங்க பாருங்க சண்டே ஒரு நாள் தா லீவு கிரிக்கெட் வெளாயாட போயிட்டாரு நம்பளெல்லா பத்தா மனுஷி நம்பளானா இருவத் நால் மண் நேரமு இதுங்கிட்டேயே கடக்கணுமா
அதுகளுக்கு புள்ள பெத்தம்னா நம்பள எப்டிதா தெரியுமோ தெர்ல என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஜனங்க மாரி தெரியு போல நம்பள ஒதிக்கிருதோ
இல்லங்க அது தா அப்டி பாத்துக்கின்னத இப்ப இப்ப தான நீங்க ஸ்டாட் பண்ணிக்கிறீங்க பாருங்க ரெண்டாது கொழந்த பெறக்போத் தா உங்க் கடுப்பாயுடு நீங்க ம் நெஜமாதாங்க அதுங்க வளக்கற போதெல்லா நம்ம வந்து மென்டலி வந்து மென்டலா ன்டலே ஆய்டுவோ சொல்ல போனா
ம் அது அது டாக்டர்ஸ்ல்லா சொல்றாங்க மனரீதியா வந்து கொஞ்சோ இதாகு மற ரெக்கவர் ஆகறதுக்கே நா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுமா திரீ ஃபோர் இயர்ஸ்
ஆமா அப்டிதா கொழந்த பொறந்த இது எல்லாமேவா
உங்களோட ஒடம்புல உள்ள ஆர்கன்ஸ்லா இருக்குல்ல அங்கங்க பிச்சு புடுங்கி ஒரு புள்ளைய கருவா உருவா வாக்குமா அந்த ஆமா இப்போ வந்து கிட்னியா இருக்கட்டு அந்த புள்ளைக் கு தேவையான சத்த வந்து உறிஞ்சுக்குமா இப்ப மூள இருக்கட்டும் மூளையோட இது ஹாட் ட்டு ஹாட்டுக்குள்ளது இது எல்லாதையு உறிஞ்சுக்கிட்டதுனால சத்த எழந்துட்டோ புள்ள பெத்த அதுக்கப்பறோ
அத ஏங்க கேக்கற அங்கங்க வழி நார்மல் டெலிவரிக்கே ஒண்ணு முடியல சி செக்ஷன் எப்டி ஏ நார் நார்மல் ட்ரை பண்ணாங்களா எங்க கொழந்த பொரந்து உங்களுக்கு
மயிலாடுதுறைலியே தா பெத்
நார்மல் ட்ரை பண்ணாங்க முடியலியா
நார்மலுக்கு வந்து பெ புள்ள வந்து ரொம்ப இதா இருக்கு ரொம்ப குண்டா சிருந்துச்சு தலம்ம பெருசா இருக்குன்